ப்ரோ கேக்குதுங்ளா ப்ரோ
ம் கேக்குது ப்ரோ அதா சொல்லி தரம்ப்பு எங்க எங்க மாமா எங்க எங்களோட மாமா அது எங்க எங்க அப்பாக்கு ஆறு லட்சருவா க ஒரு ஆறுலட்சருவா
அ அ அ‌
ஆறு லட்சருவால்ல இப்ப எங்க அப்பா ரெண்டு லட்சருவா கட்ன குடுத்துட்டாரு இப்ப அதா ஆறு லட்சருவா அ இந்தர்ல எங்க அப்பா எங்க அப்பா ரெண்டு லட்சருவா கடன குடுத்துட்டாரு எங்க மாமாட்ட
ம்
ம் அதுல வந்து ரெண்டு லச்சத்துக்கே ஒரு லச்சத்தி பதினாலாயிரவா வட்டி வந்துச்சி அந்த ரெண்டு லடச்சத்துக்கே
அ
ஒரு அந்த ரெண்டுல சதுக்கு ஒரு லட்ச பதனே எங்க அப்பா ஒரு லட்சத்தி பனன்டாயிரா குடுத்துட்டாரு அந்த டெண்டாயிரா கொறைங்க மாமானு சொன்னதுக்கு ஹ ஹ இப் ப குறக்குது அப்படி அப்டி இப்டின்னாரு ரெண்டாயிரோ கொறைக்கேல அவ்ளோ அவ்ளோ பேஸ்னாரு
கொறயுமாட்டாணா ப்ரோ
அதா எவ்வளவு வெரியு ரெண்டு லச்சத்துக்கு ஒரு ஒரு செலவுல்ல வீட்யே ஒக்கான்ட்டு மாசத்த ஒக்கான்ட்டு மாஸ் ஆன எங்க அப்பா வட்டி அம்ச்சி வுட்டுவாரு நலாயிரோ அம்ச்சி வுடுவாரு மொத்த அ பத்து மாசோ பன்னெண்டு மாசமோ இருந்தது ஒரு லட்ச் சித்திக் பதினாலாயிரவா வட்டி வந்துச்சி சும்மா ஒக்காந்தது எங்க அப்
அ இப்ப நீங்க வந்து எவ்ளோ நாலாயிருபா குத்தீங்க ரெண்டுலட்சத்துக் குத்தீங்ளா
ஆமா ரெண்டு லட்சத்துக்கு ரெண்டு வாட்டி லட்ச்
ரெண்டு ரெண்டு லட்ச அ இப்ப அதுவே அவ உங்கள மேரி ஒரு பத்து பேரு கிட்ட ஒட் றா
அவர் அதா அதா கேக்குற நல்லா சம்பாதிக்கிறாங்க வட்டி வாங்கி வட்டி வாங்கி
அதுதா ப்ரோ அதுதா ப்ரோ புத்திசாலிதனோ நம்மகிட்ட முன்பணோ இருக்கணு முதல்ல அதுதா அதுக்கு பண்லா முன்பணோ இருக்கணு இன்னொன்னு வந்து ட்ரஸ்டடான ஆள்கிட்ட மட்டுந்தா குடுக்கணு
ம் சிலப்பேரு எ இப்ப எங்கப்பா எடுத்துக்க எங்க அப்பாலா என்ன இது ஆனாலு மாசனா சாப்பாடுக்கு இருக்குதோ இல்லியோ வட்டிக்கு குடுத்துடுவாரு எங்க அப்பா
ஆ அது மேரி நம்ம குடுக்கணு ஏ அந்த மேரி நம்ம தெரிஞ்சவங்கிட்டதா குடுப்பாங்க அப்டி குடுக்கற அப் இப்ப என்னன்னா இப்ப எங்க வீட்டாண்டேயே எச்சிக்கங்களே இந்த மாரி பண்றவங்க இருக்காங்க ஆனா அதுக்கு அதுக்கு தகுந்த மேரி ஆளையு கூட வெச்சின்னு இருப்பாங்க
ம் ம் புரிது
ஆள யாருன்னா வெச்சின்னுப்பானா கொஞ்சோ ஆள பாத்தா நல்லா டேரரா இருக்குற மேரி அவுங்
மெட்ற மாரி
மெரட்ற மாரி ஏ கூட வெச்சிப்பாங்கன்னா அவுங்களுக்கு தனி அவுனு தனி கூலியோ இல்ல அவுனுக் தேவயான இது எல்லாத்தயு அவனுக்கு செய்வாங்க ஏன்னா இப்ப ஒரு எட்த்துல போனேன்னா நீ டீஸ் செண்டா போய் கேட்டீங்னானா ஒரு ஐஞ்சி மாசோ ஆறு மாசோ தர மாட்ட அவனையே மெரட்டுவா டிசெண்டா நிங் போனீங்கின்னா குடுத்தவுனியோ மெரட்டுவா அப்டி இருக்குறப்போ அவனுங்க ஒரு நாலு மாசோ வெயிட் பண்ணுவாங்க அப்டி இல்லன்னா அவன போய்க் கூட்னு போய் கேப் இப்டி இருக்குது இப்ப இருக்குற காலகட்டோ அதுதா ப்ரோ
ஆமாமா
கூட்னு போயிட்டு கேட்டு அதுக்கான தேவையான்த எல்லாத்த வாங்குவாங்க அந்த மேர்லதா இப்ப பண்றாங்க அது நீ சொல்றது பாத்தீங்கன்னா இருக்கு ஆனா அதுக்கு நமக்கு முன்பணோன்னு ஒண்ணு இருக்கனு முன் எதுவாந்தாலு முன் பணோன்னு இருந்தா மட்டுந்தா ப்ரோ
பணோ இருக்கணு இப்போ பணோ இருந்தா ஒரு குழு நாலு லட்சோ கையில வ ச்சுட்டு நாலு லட்ச குடுக்குறாரு வச்சுக்கபானு
அவ்ளோதா நீங்க கூட பண்லா இப்ப ம் உங்ககிட்ட இப்ப பாதி இன்னு எவ்வளவுனா ஒரு பத் பத்து லட்ச ரூவா இருந்தா போது
ம் போது
அதுவே மேனேஜ் பண்ணு போய்னேருக்கலா
ஆனா அது பாவோ அது அந்த காசு நம் கைல நிக்காது அவ்ளவா
நீங்க என்ன பண்ணுனா நீங்க நிக்க அத பத்து லட்சத்த வந்து இருவது லட்ச மாக்கணு தவிர உங்க தேவையானந்த வந்து எதுவுமே அதுல தலையிடவே கூடாது
கரக்ட்தா கரெக்ட்தா பா ஆனா வட்டிக்கு விட்றது எங்க பழைய வீட் ட்டுலருந்து அவர் வந்து வட்டிக்குதா விட்டாரு முழுசா வட்டிக்கு விட்டுட்டு செம சொத்து சேத்துட்டாரு அவரு இப்ப அவரு அவர் சொல்றாரு தம்பி நா இந்த வட்டி தொழிலே உட்டுட்ட நானு இப்ப அவுங்களோட பைய வந்து வட்டி தொழில் உட்டாரு இந்த வட்டித் தொழில வந்து எனக்கு எதோ ஒரு வகைல செலவு இந்த காசு கையில நிக்க மாட்டிங்குது எதோ ஒரு ஹாஸ்பிட்டல் எதோ ஒரு செலவுல காசு கரைஞ்சிருது எனக்கு நா இப்ப வட்டிக் இப்ப ஒருவேல இப்ப எங்க அப்பா பாரு ரெண்டு லட்சத்துக்கு ஒரு லட்சத்தி பதினாறாயிரூவா வட்டிக்கு குடுத்துருக்காரு அப்ப எவ்ளோ கஷ்டப்பட்டு குடுத்துருக்கு குடுக்குறப்ப எவ்ளோ கஷ்டமா இரு தருவா
ஆமா ப்ரோ அதாவது என்ன நா சொல்ல வரேன்னா இப்போ நீங்க ஒரு வட்டிக் உட்றேனே வச்சுக்கோங்களே இப்ப ஒரு லட்ச ரூபா குடுக்குறீங்க அந்த ஒரு லட்ச ரூபா ரெண்டாய ரூபா ரூவா வட்டி காசு ரெண்டாயிர தராங்களா அந்த வட்டி காசு ரெண்டாயிர ரூவா நம்ம நம்மள மாரி ஆளுங்க என்ன பண்ணுவாங்கன்னா நமக்குன்னா தேவை நமக்கு இப்ப எங்க யாருக்குன்னா எதனா தேவைப்படுதா அந்த ரெண்டாயிர ரூபா செலவு பண்ருவோ ஆனா எல்லாமே தெரிஞ்சவ என்ன பண்ணுவான்னா அந்த ரெண்டாயிர ரூபாவ யாராச்சு இப்ப வச்சிருக்க இப்ப வயசான அவுங்கள யாருனா உங்க ஊர்ல யாராவது ஒரு பத்தாயிர ரூபா கேப்பாங்க
ம் ம்
ஒரு இருவதாயிர ரூபா கேப்பாங்க இவுங்க என்ன பண்ணுவாங்கன்னா வட்டிக்காசுல்லா ஒரு அஞ்சு பேர்கிட்ட உட்டுருப்பா அஞ்சு பேர்கிட்ட வந்தா பத் பத்தாய ரூபா அந்த பத்தாய ரூபா எடுத்து வட்டி காச இப்டி குடுப்பாங்க ஆ அத அப்டியே ரொட்டேஷன் பண்ணவாங்களே தவிர அவுங்க தேவையானதுக்கு வந்து எடுத்துக்க மாட்டாங்க
ம் செலவு போனது வேஸ்ட் காஸ் த தேவையில்லாம செலவு பண்ண மாட்டாங்க
அவுங்க தேவைக்கு வந்து தனியா
வேற ஒரு இன்கம் வெச்சிருப்பாங்க
ஆமா அதுதா வெச்சுன்னு அவுங்க இது பண்ணுவாங்களே தவிர இந்த வட்டிக்கு அந்த வந்து வட்டிக்கு வட்டிக்கு வட்டிக்கு வட்டிக்கு விட்டு விட்டு விட்டுதா குட் வட்டி குட்டி போடுனுவாங்க அதுமாரி குட்டி போட்டுதா தா அத பெருக்குவாங்களே தவிர ஆனா அவுங்க ஃபஸ்ட் பாத்தீங்கன்னா பத்து பத்து லட்ச இன்வெஸ் மட்டிருக்கோ பத்து லட்சோ வந் ந்து அது அம்பது லட்சோ இன்வெஸ்ட்மெண்ட் ஆயிடு அது வந்து மீது நாப்பது லட்சோ வந்து எப்டின்னா இந்த மாரி வட் ட்டியான காசுனா வரு இதுலயே அவுங்க வந்து திருப்பி அவுங்க ஆட் பண்ண மாட்டாங்க பண இருக்குது இன்னொனு அஞ்சு லட்சம் போடலா அப்டின்டுல்லா பண்ண மாட்டாங்க அதுல வர்றது லாபத்தை வச்சீக்ன்னு அப்டியேதா ரொட்டேஷன் பண்ணுவாங்களே தவிர
ஏன்னா அதுலயே பாச பண நெறய கொட்டுமே மாசொ அதுலயே
அதுதா சொல்ல வரே ப்ரோ இப்ப நம்ம கிட்ட பத்து லட்ச ரூபா இருக்குன்னு வச்சு கங்களே இன்னொன்னு பத்துலட்ச ரூபா நம்மக் கையில இருக்குதுன்னா அந்த பத்து லட்ச ரூவாய நம்ம எடுத்துன்னு போயி போட்டா இன்னு நம்ம வழந்துட்டு போய்டலானு அப்டி யோசிக்க மாட்டாங்க கொஞ்ச கொஞ்சமா அதா அப்டியே சேத்து வச்சுனுந்தா போவாங்க
கொஞ்சோ கொஞ்சமா போடுவாங்க மொத்தமா போட்டா இது நஷ்டமாயிடூன்னு
நஷ்டமா பத்து லட்ச ரூபா வச்சுனு பத்து லட்ச ரூபா அவுங்களுக்கு தேவ அவுங்க காச வச்சுனு அம்பது லட்சரூவா வந்துரு அப் பத்து லட்ச ரூவா அவுங்க போட்டது எடுத்துன்னு மித நாப்பது லட்சோ வச்சின்னு அப்டியே அப்டியே மேல மேல வளந்துனு தா போவோ உள்ள தவிர நாப்பது லட்ச ரூவா வந்துச்சு போது நம்ம நாப்பது லட்ச ரூபா வெச்சுனு வீடு கட் தின்னா முட்ஞ்சுச்சு அவ்ளோதா அப்டின்னு அப்டி இருக்க மாட்டாங்க புரியுதுங்ளா
ஆமாம்மா
அதுதா இப்ப இருக்கிற வந்து தொழிலதிபரோட வேலையே இதுதா
வலலா வர லாபத்த உள்ள பிஸ்னஸ்க்குள்ள ரொட்டேஷன் பண்ணிட்டே இருப்பாங்க அடுத்
ரொட்டு ஆமா அடுத் தடுத்தா அப்பதா நீங்க வந்து மேல மேல போக முடியு நீங்க எட்த்துனு வந்து மொத்த துட்டு நீங்களே போட்டு ரெண்டாயிர்ரூவாவ பத் த்து மாசத்துக்கு வந்துச்சு ஒரு இருவதாயிர்ரூபா முப்பதாயிர்ரூபா லாப வந்துச்சு அவ்ளதா போது அப்டின்னு நம்ம வுட்டு போற தில்ல அத மேல மேல கொண்டுன்னு போறவந்தா பிஸ்னஸு நல்லா பெரிய ப்ராஃபிட்டா பாப்பா தவிர நீங்க அப்பப்ப நமக்கு தேவயானத எட்த்துக்குனாலு ப்ராஃபிட்டே பாக்க மாட்டா
காசு கைல நிக்காது எதோ எதோ ஒரு பக்கட்டு செலவாய்டுல்ல
அதுதா சொல்றே ப்ரோ அதுக்கு தேவையானத வந்து நீங்க சைட்ல பண்ணனு இதுல நம்ப கூடாது புரியுதுங்ளா நீங்க இதுவே நம்புனா மட்டுந்தா உங்க கைல இருக்காது பணோ பணோ வந்து உங்க கைல இருந்தா தா செலவாகு அதுவே யே நீங்க வேற ஒன்னு நீங்க இப்ப கைல வச்சுட்டு வேற ஒரு தொழில இந்த தொழில நீங்க வந்து பார்ட் டைம் ஜாப் மாரியே நீங்க சைட்ல வச்சுருங் இதுக்கு வரது சார் நீங்க அதுலே ரொட்டேஷன் இந்த மாரி நீங்க பண்ணீங்கனா மட் நீங்க வளர முடியு தவிர அதையே நம்பிங்கினு நீங்க அதையே இருந்தீங்கனா முடியாது நீங்க யாரு வேணா நீங்க பாருங்க நீங்க பண்றவ்ங்கள பாருங்க சைடில் எதாச்சு பண்ணிட்டு தா இருப்பாங்க தவிர இதுவே நம்பி இருக்க மாட்டா
ம் ஆமாம்மா
இதுதா ப்ரோ இப்ப இருக்கிற இதுவே இது வந்து என் எங்க எங்க சார் ரிலேஷனு பண்றாங்க ஆனா அது அவ்ங்க சொல்லி தர்ல இதெல்லா வந்து என்னோட ஃப்ரெண்டுங்க யாருமே தெரியாதா ஒரு நாளு அ ரெண்டு நாளு அறிமுகமானவ்ங்க அந்த மாரிதா ஆளுங் கூட ஏங்கிட்ட இந்த மாரி இதெல்லா சொல்லிருக்காங்களே தவிர ஏங்க்கூட சின்ன வயசுலருந்து சிறு வயதுலருந்து இப்ப வரைக்கு இருக்கிறவ்ங்க சொந்தக்காரங்க யாரோ ஒன்னு கூட எங்கிட்ட இந்த மாரி சொல்லியு குடுக்கல அவுங்களு நானு போய் அவ்ங்க கிட்ட கேக்கல அவ்ங்களு வந்து எங்க சுச்சுவேஷன் எப்டி இருக்குனு வந்து எங்க நெலம் மய பாத்து அவ்ங்களு சொல்லல அதனால எனக்கு வந்து சொந்தக்காரன்றவ்ங்க யாருமே புடிக்காது ப்ரோ நம்ம போனா நமக்கு சோறு
ஆமா நம்ம ஓழச்சு
நம்ம உயிரோடு இருக்கனுனா நம்மள் தா சாப்புட்ணு நம்ம உயிரோடு இருக்கனுனா அவனா சாப்டுவானுங்க அதுதா இப்டி இருக்கரவ்ங்களுக்கு அதனால சொந்தகாரே பந்தகாரே எவனுமே நம்புற மாரி இல்ல ப்ரோ நீ ஓழச்சா நீ போ போழப்ப நீ ஒழச்சா நீ சா நீ சாப்பாடு சாப்டுவ
ஆமா யாவ் ஆவ் அவ குடுக்க மாட்டானுங்க மேக்சிம்
யாரோ இப்போ நல்லா மூஞ்சி நேர நல்லா பேசுவா பின்னாடி போயிட்டு ஆயிர பேசுவானுங்க
ஆமாம்மா நேருக்கு நேர எல்லா வந்து நிப்பா எல்லா பண்றா
ஆ
அத பண்றே இத பண்றேணுவா ஆனா ஒன்னு பண்ண மாட்டாங்க எதுமே நம்ம நம்ம இது பண்ணாதா நம்மக் காசு
யாரயு நம்புற மாரிலா இப்ப இருக்குற காலகட்ட யாரு இல்ல ப்ரோ நீங்க ஓழச்சா நீங்க சாப்ட போறீங்க
அந்த மாரி பட்டவ்ங்களுக் காச குடுக் அந்த மாரி பட்டவ்ங்களுக்கு காசு குடுக்ககூடாது நம்ம நல்லா இருக்கிறப்ப
ஆமா ப்ரோ இப்போ நீங்க என்னா பண்ணீங்னா நீங்க அவன நம்பி இருக்கிறப்போ அவ உங்கள வந்து உன்ன நம்ப மாட்டா
ம்
நீ ஒரு எல்ப் புன்னு போய் கேட்டீங்கன்னா உங்க இல்லன்னு சொல்லு நம்ப மாட்டா ஆனா அவகிட்ட இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியு
ட இல்ல சொ
குடுக்க மாட்டா அதுவே நீங்க வளர்ந்துன என்ன பண்ணுவான்னா அவ வந்து கேட்டான்னா பாவ மாதிரி நீ குடுத்துருவ
ஆமா
புரியுதுங்களா அதுக்குதா வந் அதுதா வந்து இருக்கப்பட்டவோ இருக்காப்பட்டவோ வந் அப்டே வித்தியாசோ இறகாத இறகப்பட்டாது வோண்ணா என்னா பண்ணுவானா இருக்க பட்டவங்க வந்து கேட்டாங்கன்னா யோசிக்காம குத்துருவோ பாவமா கேக்குறானே ஏதோ வந்து இது கேக்குறாங்களேன்ட்டு அதுவே இருக்கப்பட்டவ இல்லாத இல்லாதவன் போயிட்டு கேட்டனா இருக்கப்பட்டவன் கிட்ட குடுக்க மாட்டா
குடுக்க மனசு வராது
நீ ஒரு பணத்த நீ கேக்கறனே ஒரு ஒரு லட்ச ருபா கேக்குறயின்னா அந்த ஒரு லட்ச ரூபாய் அத்தாச்சி ஓட தா உங்கிட்ட பொருள் அந்த கடனு குடுப்பா
த்துருவா கேட்டா ரெண்டு லட்ச ருவா பொருள எழுதி வாங்கிட்டு தா குடுப்பானுங்க
ஆமா நீ அதே நீ உன் ஃப்ரெண்டு ஒ எப்டிடா ஃப்ரெண்ட்க்னா குடு பிரெண்ட்னு உடு பிரெண்ட்ன்னா கூட குத்துருவா ப்ரோ அவ எந்த ப்ரூஃப்வு வாங்க மாட்ட ஜிப்பேல எனக்கு ஒரு பத்தாயிர ருபா வோணன்னா அம்ச்சு வுட்டுருவா அது உங்க சொந்தக்கார ஆளுன்னா கையெழுத்து வாங்கி எல்லாத்தியு வாங்கி தா குடுப்போ பத்தாயிர ருபாவே
ஆமா
அதுதா இப்ப இருக்குற காலகட்டோ
அப்டிதான் இருக்கானுங்க எல்லா
எல்லா அப்டிதா இருக்கானுங்க அப்டிதா மாறிட்டானுங்க
ஆமாப்பா எல்லா ஆமா மனித மனோ இதாயிடிச்சி காசு காசு தா ஃபுல்லா
ஆனா அப்டி இருக்கணு ப்ரோ ஆனா இல்லாது இருக்க கூடாதுன்னு நா சொல்ல வரல ஆனா அப்டி இருக்கணு தா அது யாரு கிட்ட இருக்கணுமோ அவுங்ககிட்ட தா இருக்கணு நீ உனக் தெரிஞ்ச சொந்தகாரங்ககிட்ட இருந்தயின்னா அப்றோ இப்ப நீ அவன சொந்தக்காரன்னு சொல்றதுக்கு நீ யாரோ ஒரு மாறி தான அப்போ அவ
ஆமா இல்லாதவனுக்கு காசு குடுக்கணு காசு
அதாவது நீங்க வட் நீங்க வட்டிக்கு உடுங்க எல்லாமே உடுங்க ஒருத்தர வந்து ஏதாவது எப்டின்னா நீங்க ஒருத்தரு கிட் வந்து அஹ் தெரியாத நபர் கிட்ட குடுக்கதா அவ யாருனே தெரியாது கையெழுத்து வாங்கினு ஃபோன் நம்பர் எல்லா வாங்கி வச்சுப்போ நீ தெரிஞ்ச ஒருத்தரு கிட்ட நீ அதாவது பெரிய அமௌண்ட்ன்னு தெரிஞ்சி சொந்தாரட்ட குடுக்குறனா ஒரு அத்தாச்சி கேக்கலா நல்ல விஷயம்ன்னு வச்சுக்குங்க ஒரு அஞ்சாயிருவா பத்தாயிர ருவாய்க்கு சைன் வாங்கின்னு இத எடுத்துனு வா அத எடுத்துனு வான்னா யாருனா சும்மா இருப்பாங்களா
ஆமா ஆமா
இது எனக்கு நடக்கல இதெல்லா நடக்குது
ஆ நடக்குது இதுல தா உண்மையிலயே இத இதுல தா நடக்குது
நீ சொந்தக்காரனே இருக்கட்டு அவனுக்கு நீ பெரிய அமௌண்ட் குடுத்தன்னா எல்லா டாக்குமெண்ட்டையு எல்லாத்தையு நீ வாங்கி வச்சுரு ஏன்னா சப்போஸ் அவ ஒரு நரம்பு பில்லா நாக்கு எப்டி வேணா பேசு ஹலோ அதனால நீங்க வந்து அவ அதாவது நீங்க என்ன பண்ணும்னா நீங்க வாங்கி வச்சது நல்லதுன்னே வச்சுங்க உங்களுக்கு நல்லது அதாவது சின்ன அமௌண்ட் குடுக்கறப்ப கூட நீ நல்லது நீ எல்லாத்தையு நீ வாங்கி வச்சுநானா அதுக்காக தா நான் பேச வர வேற ஒண்ணு இல்ல
ம்மா அது தப்புதான கொஞ்சோனு
ஆஹ் நீ ரெண்டாயிருபா மூணாயிருபாய்க்கு நீ சொந்தக்கார சொந்தகார அவ குத்துருவாம்ப்பா நமுக் அப்டினு ஒரு டஸ்ட்டு உனுக் ஏ வர்லன்னு கேக்கு வரே
ம் ம்
கண்டிப்பா என்னிய இப்ப நீங்க என்ன புக் பா படிக்கிறீங்க
நா பி சி ஏ படிச்சிட்ருக்க ஃபைனல் இயர்
நல்ல விஷ்யம் ப்ரோ நல்ல விஷ்ய நல்லது ப்ரோ அ எந்த காலேஜ் படிக்கிறிங்க வேல்டெக்கா சூப்பர் சூப்பர் நைஸ் ப்ரோ
நீங்க இது இந்த சரோண்டிங்கா இல்ல நீங்க வெளிய வெளிய
இது சரோண்டிங் தா ப்ரோ வேல்டெக் சரோண்டிங் அதா ப்ரோ
வேல்டெக் சர இல்லல் நீ கைலே கல்லு பேசப்ப இங்கு இங்க பேசவ எ ஃப்ரெண்டு இந்த மாய பேஸ்வா கைனி கன்னினு அ ரெடி இல்ல ப்ரோ நீங்